ஆ தோழி நம்மளோட இனி க்கி நம்ம பேசலாமா ஜென்ரலா எதாவுது ஒரு தலைப்ப பத்தி பேசுவோ
ஆ சேர் ஓகே
அம் நம்ப முன்னாடியான அழைப்பு வந்து நம்ம வந்து பசங்களோட அவங்களோட படிப்ப பத்தி நம்ம பாத்தோ அதாவது இப்ப வந்து பாத்திங்கனா நறைய ஸ்கூ ஸ்கூல்ல வந்து இந்த மாரி நறைய ஆக்டிவிட்டிஸ்லா நறைய இருக்கு அதா எக்ஸ்ட்ரா கலி கரிக் குலர் ஏக்டிவிட்டிஸ்லா நறையா இருக்கு சோ இத பாக்கும் போது எனக்கு என்ன தோணுதுனா நம்ப ப பசங்கள ரொம்ப நம்ம ஸ்டெயின் பண்றமோ அப்டின் தோணுதுல ஒரு சின்னவ எம் பொண்ணே பாத்திங்கனா ஒரு ஒரு சின்ன ஏஜ் வரைக்கு பாத்திங்கனா நம்ம ரொம்ப இன்டரஸ்டா எல்லாமே எடுத்துக்குவாங்க
ம் ம்
ஒரு நாளைக்கி பெறகு அவங்ளுக்கு அது வந்து கஷ்டமா இருக்குல்ல என்னடா இது அம்மாவ வந்து நம்ள ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாங்ளே ஒரு நாளைக்கு க இது பண்ணு அது பண்
தா இருக்கு அப்டிதா இருக்குங்க ஒன்னு இல்ல எம் பைய இப்போ அவனைய ஆக்டிவிட்டியே எதுவு இல்ல அப்டின் சொல்லிதா எப்போ லாஸ்ட் க்டா வந்துட்டு ஆ ஃபிப்ரவரி ஜான்ல தா அவ டூ மன்த்ஸ் தா இது போனா ஃபுட்பால் கோச்சிங்கு வந்து சேத்தி வுட்டது அவனய ஆக்சுவலி எப்போ ஜான் ஃபிப்ரவரி ஃபுல்லா போனா நா போகல மா எனக்கு ஒரு மாரியா இருக்குது போகல அப்டின் ஆரம்பிச் டா அப்பற சே மேல வந்துட்டு ஊருக்கெலா போயிட்டு வந்துட்டோ ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அப்பற மறுபடி வந்துட்டு ஸ்விம்மிங் சேத்தி உடலா அப்டின் சொல்லிட்டு இப்ப வந்து அவுங்க வந்து ஃபிஃப்டீன் டே ஸ்லயே வந்துட்டு ஃபுல்லா டீச் பண்ணிருவாங்ளா த்ரீ தௌசண்ட் ஃபீஸ் அப்டின் சொல்லிட்டு சொன்னாங்க அப்றொ சேரி ஓகே சேத்தி விடலா அப்டின் சொல்லிட் ட்டு ஒன் கூட்டிட் போனோ கூட்டிட் போனா அவ ஒன் டேலயே வந்துட்டு பாத்துட்டாங்க சரி அமௌண்ட் கட்ல கட்டாம அவ வந்து பிராக்டிஸ் மட்டு எப்டி பண்றா ங்க அப்டின் சொல்லிட்டு சரின்ட்டு அந்த கேப்பு இதெல்லா வாங்க்குடுத்து உள்ள உட்டோ அவுங்க பயங்கரமா பேரண்ட்ஸ் இருந்தாலு பாக்கறதில்ல பயங்கரமா வெரட்டி கொழந்தைய தூக்கி பச்ச ரொம்ப சின்னது இவனய விட சின்ன கொழந்தை எல்லா தூக்கி தூக்கி ப்ரீ கே ஜி ப க்கும் போல ஆ தூக்கி தூக்கி வீசறாங்க அதுவு நடுவாண்டியே தூக்கி வீசறாங்க அவங்களு ஸ்விம் பண்ணி வந்துடுறாங்க அழுது ட்டே கூட ஸ்விம் பண்ணி வந்துடுறாங்க ஆனா கரெக்டா நானு ஒன் டே பாத்தோனே வந்து அடுத்த நாள் நா போகுலமா நா போய் சேர்லமா அப்டின்ட்டா அழுதுட்டே நா
துல இந் த பிள்ளைங்கள வந்து பயப்படக்குடாது இல்லைன் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்காக அந்த மாரி செய்யறாங்க போலருக்கு அது பாக்குறப்ப நம்புளுக்கு பயமா இருக்குல நறைய இந்த வீடியோஸ் எல்லா பாத்திங்கனா சின்ன ஒரு ஒரு ஆறேழு மாசத்து கொழந்தைய என்ன பண்ணுவங்ன டக்குனு அந்த நடுவுல அந்த ஸ்விமிங் பூல இந்த ஃபாரின்ல எல்லா பாத்திங்னா இதெல்லா வந்து ஒரு இதுவாவே இருக்கு போல இருக் கு சி நம்ம வந்து ஒரு பத்து வய்சு பையனுக்கு நம்ப யோசிக்கறோ இல்ல ஒரு எட்டு ஒம்போது வய்சு பையனுக்கு இப்புடி இருக்கு அப்டின் யோசிக் கும்போது அங்கெலாம் பாத்திங்கனா ஒரு ஆறு மாசத்து கொழந்த தா இருக் அந்த குழந்தை எல்லாம் வந்து ஈஸியா ஸ்விம் பண்ணுது
ஆமா ஆமா இப்ப கொழந்ததா இவன் இவன் எய்த்து எட்டு வயசு ஆகுது இவனுக்கு இவனையு விட சின்ன பச சின்ன பொண்ணுதா ரொம்ப குட்டி பொண்ணு எனக்கு தெரிஞ்சு அது ப்ரீ கேஜி ஃபோர் நாலு வயசோ மூணு வயசோ தான் இருக்கும் அதைய தூக்கி அப்படி போடும் போது பாவமா இருக்குது கஷ்டமா இருக்குது கத்து கத்து கத்துது
ஆனா அவுங்க கத்துக்குறாங்களே அத பாக்கும் போது அவ் அதெல்லாம் நம்ம பாக்கும் போது நம்ம நம்மளுக்கே ஒரு பயமா இருக்கு இல்ல அப்புறம் போக போக அங்க அதுல பழகிருவாங்க போல இருக்கு அந்த ஏன் அப்டி பண்றாங்கன் தெரில அது
ஆமா ஆனா பிராக்டிஸ் ஆனா கத்துக்கிட்டு கத்துக்குறாங்க
ஆஹ் அது என்னனு சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஸ்விம்மிங் எல்லாமே கத்துக்குறது ஒரு நம்மள ஏதோ ஒரு இதுல நம்மளுக்கு ஹெல்ப் ஆகுல்ல இப்ப நெறைய நம்ம இதெல்லாம் பாத்தோம்னா பீச்சுல குளிக்க போனவுங்க ஆத்துல குளத்துல குளிக்க போனவுங்க ல்லாம் மூழ்கி போறதும் காப்பாத்த போனவங்க முழி காப்பாத்த போ போ ஒருத்தவங்க முழ்கிட்டாங்கன்னா அவுங்க காப்பாத்த போறாங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து இறந்து போறவங்கல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சோ இதெல்லாமே வந்து நம்ம கத்து வச்சுக்கிட்டோம்னா எதுக்கோ ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அது உதவும்ல அது ஒரு எக்ஸசைஸாவும் இருக்கும் அந்த மாரி இருக்குல அந்த ஸ்விம்மிங்லாம் நிறைய இதெல்லாம் இன்னும் வாங்க காப்பாத்த என்னோட ஆ என்னோட பொண்ணு வந்து கீபோர்டு மட்டும் போயிட்டு இருக்காங்க முன்னாடி லீவ்ல சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டண்டர்ட் எல்லாம் லீவ்ல ஒரு ஆறு மாசம் வரும் போது கத்துப்பாங்க இப்ப ரெகு லரா ஒரு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆ கீபோர்டு அது க்ளஸ் முடிச்சிருக்காங்க என்னன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி இப்போ ஓ அவுங்களு வந்து யோசிக்க தோனுது நம்மள ஃப்ரீயா விட மாட்டேங்குறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் அது ஒரு டூ ஆர்ஸ்
அப்படிதான் இவனுக்கு வார் ஸ்லோ ஒரு நாளு கீபோர்டு இன்னு ஸ்டார்ட் பண்ணல இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஒனே
உம் அவுங்க வந்து தெரியும் எல்லாமே ஏன்னா தெரிஞ்சதே தானே உங்களுக்கு வராங்க அவுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா புதுசா நம்ம ஒரு ஒரு நாளைக்கு புதுசா சொல்லிக் கொடுத்தா அத கத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ப்ராக்டிஸ் பண்ணனும் தெரிஞ்சதே தான் அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க ஒரே பார்மட்
ஒண்ணும் இல்ல எனக்கு கிட்டார் கத்து கிட்டார் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச என்னோட ஆசைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க எங்க வீட்டுல நா ஒரு டூ மந்த்ஸ் மட்டு டும் போனே ந நிஜமா சொன்ன சொன்ன நீங்க சொன்ன மாதிரியே தா சொன்ன வேர்டு கரெக்டா இருந்துச்சு புதுசா வந்துட்டு கத்துக்கணும்னு தான் தோணுது ப்ராக்டிஸ் பண்ணும்னு தோணவேயில்லை ஆனா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்பீடு வரும் ஆனா பட்டு எனக்கு வந்து வரல நா விட்டுட்ட மறுபடி
நம்ம இப்ப ஒரு கேம் இப்ப புட்பால் இல்ல இல்லைங்க கேம்ல கூட பாத்தீங்கன்னா அங்க என்ன அந்த கோல் போஸ்ட்ல பால் போடணும் இது வந்து நம்ம தினைக்கும் ப்ராக்டிஸ் பண்றோம் ஒரு ஒரு நாளும் நம்ம அத ப்ரக்டிஸ் பண்றோம் அத அங்க கிரவுண்ட்ல ப்ரக்டிஸ் பண்றோ இதே வந்து இத ப்ரக்டிஸ் பண்றத அவுங்க வந்து யோசிக்கிறாங்க எனக்கு தான் தெரியுமே எனக் இது தான் தெரியுமே அப்புறம் எதுக்குதா அத வந்துது தினைக்கும் அதே உக்காந்து பண்ணணும் அப்டினு தான் யோசிக்கிறாங்க அது நம்ம ப்ரக்டிஸ் பண்ண பண்ண தான் அது அதுல ஸ்பீடு வரும் ஒரு ஒரு இதுவுமே ஃபிங்கர்ரிங்ஸும் மாறும் அஹ் அந்த மாரி எல்லாம் இருக்குறது அவுங்களுக்கு தெரியமாட்டேங்குது அவுங்களுக்கு அது போர் அடிச்சிரும் போல் இருக்கு ஒரு ஒரு நாளும் புதுசா நம்ம கத்து குடுக்கணும் கத்து கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அது மத்த கேம் மாதிரி இதையும் எடுத்துக்க மாட்டங்குறாங்க நீங்க சொன்ன மாரி எப்படி கிட்டார் கே கிளாஸ்க்கு போனாலும் ஒரே பார்மேட்ட தான் உங்களுக்கு ரிபீட்டடா வந்துகிட்டே
ஆமா ஆமா ஆமா அதேதா பிராக்டிஸ் ஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு அது ரெண்டு மாசமா பிர்ராக்டிஸ் பண்ற வர மாட்டிது ஆனா அது இ பண்றப்போ போரு வீடல
போர் அடிக்குது ஆமா பண்ணி அது அப்படியே ஒரு ஒரு கான்செப்ட நீங்க வந்து ரெண்டு மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுங்கா அப்படின்னு சொல்லுவாங்க
ஆமா அதெனா ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி பண சொன்னாங்க நம்மளுக்கே போர்அடிக்கிது என்ன இப்படி பண்றது அடிய குழந்தைங்களுக்கு எப்படி புதுசா கத்துக்க போனே எனக்கு அடலீஸ் ஒரு மியூசிக் கத்துகா பிஸ்ட் என்ன ஹாப்பி பர்த்டே இத இது பண்ணி கொடுத்தாங்க இதை நீங்க பஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்பு அப்புறமா இல்ல அட்லீஸ் எனக்கு ஒரு மியூசிக் ஒரு சின்ன மியூசிக் ஆவுது ஆக்சூலீ நஞ்சு பேய்விடும் மாமல அந்த மியூசிக் இருக்குல்ல அந்த மியூசிக் மட்டும் அவது கத்து கொண்ணு அப்புறம் கடைசி ஸ்டேஜக்கு அது மியூசிக் மட்டும் அ சொல்லி கொடுத்தாங்க ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணே அதுக்கப்புற
ஆனா அது அந்த உங்க ரெண்டு சிங்கருமே அந்த டைம்ல யூஸ் ஆ போல லெப்ட் ரைட ரெண்டு பிங்கருக்குமே அது பிராக்டிஸ்ல ஒரே டைம்ல நம் ரெண்டு ஹேண்ட யூஸ் பண்ற மாதிரி வரும் இல்ல நம் எந்த வேலையை செஞ்சாலு அந்த ரைட ஹண்ட நம் நைறைய யூஸ் பண்ணுவோ ரைட் சை நான் நிறைய யூஸ் பண்ணுவன் லெப்ட் வந்து இது பண்ண மாட்டோ கீபோர்டலி என் பொண்ணுக்கு பஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹண்ட்ல நல்லா சொல்லி கொடுத்தாங்க செகண்ட் ஹண்ட பிராக்டிஸ் பண்ண சொன்னாங்க பஸ்ட் ஸ்டாரிங் செகண்ட் ஹேண்ட் அவங்களுக்கு வந்து பிங்கரிங் வந்து வரவே இல்லை ஒரு ஒரு பிங்கர்ரு ஒரு ஒரு இதுல போச்சு கீஸ் வந்து அவங்க அம்த்தவே முடியல அப்புறம் அது பிராக்டிஸ் ஆக ப பிராக்டிஸாக ரைட் ஹண்ட லெப்ட் ஹண்ட் எப்படி நம்ம ரைட் லேப்ட் ஹெண்டுமே வந்து ரைட் ஹண்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இப்ப அவங்களுக்கு வந்துருச்சு இப்ப வந்து என் நம்ம ரெண்டு சைடுமே நம்ம யூஸ் பண்ற மாதிரியது இதுல ப்ரைன வந்து டூ சைட்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஆகுது அதனாலதான் வந்து இந்த மாதிரியான எக்ஸ் எக்ஸ்ட்ராகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லா அ கத்துக்கறது நல்லதுன்றாங்க ஆனா வெளியில என்ன சொல்லுவாங்க படிக்கிற விஷயதா பாரு முதல்ல படி உக்காந்து இதெல்லா அப்புறமா கத்துக்கலா இதெல்லா ஒன்னு தேவ இலை இது என்னா வருது அப்படின்னா சொல்றாங்க வெளியில இருந்து பாக்குறவங்களா சில பேரு இதெல்லாம் என்ன கத்துட்டு என்ன பண்ண போனீங்க நீங்க என்ன பண்ண போற படிக்கிற விளையை பாருங்க அப்படின்தா சொல்வாங்க
ம் ம்
இதுமே அந்த இதுக்கு பின்னாடி ஒரு விதத்துக்கு யூஸ் ஆகுதுல மைண்டு ஷார்ப் ஆகுதுல ஒரு அந்த பர்ட்டிகுலர் டைம்ல அவுங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன நம்ம கேட்ககும் போது ஒரு அப்சர்வேஷன் வருதுல உங்களுக்கு கிளாஸ்ல எப்டி மேம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும்போது எங்கயுமே மைண்ட் டைவேர்ட் ஆகாம ஒரு பர்டிகுலர் விஷயத்த பண்ற மாரி தான இதெல்லாமே வருது ஆனா சில பேருக்கு அதெல்லா புரிய மாட்டேங்குது இல்ல அனாவிஷமா எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க மணிய ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக பிள்ளைகளுக்கெல்லா கொண்டு போயி
நா சின்ன வயசுல இருந்து கித்தார் கத்துக்கணுனு அது நம்மோ அப்டி சொல்லு போது எனக் டெய்லி ஒரு மியூசிக் கத்துக்கணு அப்டிங்கிற மாரிதா இருந்துச்சு ஆனா பிராக்டிஸ் தா முக்கியோ அப்டி பஸ்ட்டு அப்ப தா பிங்கர் அந்த பிங்கர் இதெல்லா வர் ரு அப்டினு சொல்லிட்டு பஸ்ட்டு இது பிங்கர் இதானாதன அடுத்த வீட்டுக்கு போ முடியு அப்டினு சொல்லிட்டு அ
இப்ப நீங்க ஆனா அது பிராக்டிஸ்
பா பா பஷ் பண்ணே அதுக்கப்பறோ அதா விட்டுட்டே எப்போ போன இயர்ல
இப்போ ஆனா இப்போ ஒங்களுக்கு இப்ப நீங்க இது பண்ணா ஒங்களுக்கு ஞாபகோ போனோல அந்த பழைய லெசன்ஸ்லா எதா ஞாபகோ வருல
யா பட் ஞாபகோ வருமா தெர்ல
ஓகே ஓகே நீங்க அத இது பண்ணுங்க எதுக்கு ஒரு இத கத்துக்கலால நோட்ஸ பாத்தா ஒங்ளுக்கு அது பிராக்டிஸ் பண்ணி கரெக்டா ரெகுலராக ஒன் இயர் நீங்க கத்துருந்தீங்கனாலே இப்போ ஒங்களுக்கு போது இப்ப நீங்க வந்து நீங்க சொல்ற மா திரி பாட்டு ஒரு ஒரு நாளு ஒரு பாட்டு வாஸ் கண்டிப்பா ஒரு ஒன் இயர் போயிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்டிதா இருக்கு ஆமா அ போ ஆமா நா ஆ வீட்ல தா இருக்கே வேற நீங்க வேற என்னென்ன இதெல்லா வீட்ல வேற எதா ஒர்க் எதாது பண்றீங்களா நீங்க
இல்ல இல்ல வா வீட்லதா வீட்லதா நா வந்து ஆக்சுவ்லா எம் பிஏ முடிச்சிருக்கே ஹெச் ஆரா ஒர்க் பண்ணிட்ருந்தே ஆ ஆ ஏ அப்றோ தம்பி பொறந்த ஒடனே அதுக்கப்றோ போகல
ஓகே அப்ப நீங்க ஹெச் ஆர்னா நீங்களா ஒரு கம்பெனில பிளேஸ் ஆனீங்கனா அங்க எம்ப்ளாய்ஸை நீங்க ரெக்ரூட் பண்ணணு
ஆமா எம்ப்ளாயி ரெக்ரூட் மட்டு பண்றது மட்டு ஹெச் ஆர் இல்ல எம்ப்ளாயி வந்து எக் ஸீட் ஆகுற வ எம்ப்ளாயி உள்ள வரதுலருந்து எக்ஸ்சீட் ஆகுற வரைக்கு எல்லா வ எல்லா வா எல்லா இதுவு பொறுப்பு நம்மளத்தா ஹெச்சாரோட
ஏதாது ஒரு கம்ப்ளைண்ட்னாலு ஒங்ககிட்டதா வ
ஆமா ஆமா ஆமா டைம் மேனேஜ்மெண்ட்டு அவுங்களுக்கு பேரோலு இஎஸ்ஐ பிஎஃப் எக்ஸ்சீட்டு அப்றோ அவுங்க வெளிய போறாங்க வர்றாங்க எல்லாத்தியு பாக்கோனு ஏ டு இஜட்டு ஒரு ம்
இப்போ ஒங்ககிட்ட நீங்க இருக்கம்போது ஒங்ககிட்ட எத்தன பேரு இருப்பாங்க அ ஒரு எம்ப்ளாயிஸ் எத்தன பேரோட டீட்டெய்ல்ஸ நீங்க இது பண்ற மாரி இருக்கு
அது வரவுங்க எல்லாத்துது இருக்கு பட் வந்து நா வந்து இங்க கம்பெனி ஃபீல்டுல தா இருந்தே ஆக்சுவலி திருப் பூர்ல இருந்தே அங்கதா அம்மா வீடு அங்கதா வந்து கம்பெனி ஃபீல்டு பனியன் கம்பெனிஸ்லா இருக்குல அங்க நெறையா கம் பனியன் கம்பெனி ஆ அங் அந்த பீல்டுலந்த அ ஒரு திரே அ ஒ ஒரு யூனிட்ல வந்து ஒரு டூ ஃபிப்டி அ அவ்ளதா லைசன்ஸ் வாங்குவாங்க மேக்சிமம் ஒரு யூனிட்டு நல்லா ரன் பண்றக்கு ஆனா ஒக் பண்றவங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட்க் மேல ஒர்க் பண்ணுவாங்க அது வந்துட்டு ஃப டூ ஃபிப் டி வந்து கணக்குல வராத மாரி டூ ஃபிப்டி மட்டு வந்து ம் ஆடிட் காம்ப்பாங்க நெறைய ஆடிட் பாத்துருக்கே எங்க என்னோட யூனிட்ல மட் டு தா நெறைய ஆடிட் நடக்கு நா அந்த யூனிட் மட்டு இல்லாம எங்க எச் ஆர் டீம் வந்துட்டு ஒரு ம் சூப்பர் டீமு அதனால டீம் ஒர்க் தா பண்ணுவோ ஆடிட்னா இந்த ஆடிட் மட்டு இல்ல செக்யூரிட்டி ஆடிட் வரைக்கு பாத்துட்ட நல்லா
ஓ தோழி நம்முளுக்கு டைம் முடிஞ்சிருச்சி தோழி ஆ நன்றி ம் ஆ செரி ஓகே தோழி